சொல்லுங்க என்ன பண்றீங்க
நா இப்ப அந்த டீ குடிச்சுட்டு இருக்கே நீங்க
நா இன்னு குடிக்கல இதுக்கு மேலதா போய் சமைச்சு குடிக்கணு
இப்போத போய் குடிக்கணுமா நீங்க ம்
ஒன்ன ஆறு மணிக்கு மேலதா குளிக்கிறது
நம்ம வீட்டுல அந்த டைமிங்ல இல்ல எப்ப டீ போடுறாங்களோ அப்ப எல்லா கூடிக்கணு
அப்படியா எங்க வீட்டுல இருந்தே டைமிங்ல தா குடிப்பாங்க குடிப்பாங்க காலல எட்டு ஒன்பது மணிக்கு
உம்
உடனே பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு சாயந்திரம் ஆறு ஆறுரை ஓக
காலையில மட்டு ரெண் வாட்டி ஈவினிங் ஆ சாயந்திரம் மட்டும் ஒரு வாட்டி
ப்பயாச்சு வந்தாட்டி தா குடிப்போ எங்க அப்பா குடிக்கலன்னா எங்க அப்பாவுக்கு செய்யும்போது நாங்கல்லா குடிச்சிப்போம் அந்த மாரி இங்கப்பா காலைல குடிக்க மாட்டாரு வெலைக் ஒன்பது பதினோருமணி மணி வந்த தங்க குடி ப்பாரு சோப்ப செய்யும்போது திரும்வு நாங்களு கொஞ்ச குடிச்சிப்போ
நீங்க மீனு அந்த மாதிரி எதனாச்சு வளக்குறீங்களா
ஆமா நா மீன் வளக்கறே
என்ன மீனு வளக்குறீங்க
ஒரே ஒரு மீன் அது தனியா மட்டும் இருக்குமாமே அது சேர்த்து இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க பேர் தெரியல பேரு தெரியல தெரியாதே அது ரக்கா வந்து கொஞ்ச பெரி பெருசா இருக்கு ரெக்கல
அதா ஸ்
ப்ளூ கலர்ல வாங்குனே
ம் தொட்டி பெருஸ் பெரிய தொட்டி ம் பெரிய தொட்டியா சின்ன தொட்டி ஏன் பெரிய தொட்டி வாங்கி வளத்தா நல்லா இருக்குமே
அதா சின் அது சின்னதா இருக்குது இன்னு அது சீக்கிரமா வளராதா அந்த மீனு
ஆ
அதனால அது மீன் வளக்கறதுக்கு புடிக்கு ஆனா போய் மீன் கடைல வந்து தனிமையா வளக்கணு ஒரே ஒரு மீனுன்னு சொல்லி வாங்குனே
எல்லா மீனு வாங்கலா ஒரு ரெண்டு வாங்கணு இல்லன்னா ஒன் ன்னு வாங்கணு நெறைய மீன் வாங்கலா ஏன்னா ஒரு மீன் வாங்கு நா தண்ணி சீக்கிரமா அழுக் கு ஆவாது கொஞ்ச லேட்
ஆமா ஆமா எனக்கு வேற தண்ணி மாத் த தெரியாது எனக்கு பயோ எங்கயாது அந்த மீன கீழ போட்டுடுவேன்னு ஐயோ எனக்கு ரொம்ப பயோ அது எதாச்சி அடி பட்டாலே நான் அழுதுட்டு உக்காந்துருப்பே அது ஓடாம சும்மா போய்க்கீன்னா ஓரத்துல போய் ஒக்காந்தாலே எனக்கு அழுக வந்துடு ஐயோ ஏதாச்சு ஆயிட்ச்சேன்னு ரெண்ட் நாளா அப்பிடிதா இருந்துச்சி
ஆ
அழுதுட்டே உக்காண்ட்டே நா இப்போதா அது கொஞ்சோ பரவால்ல ம்
பெரிய தொட்டி வேணுன்னு சொல்ட்டு வாங்கிட்டு அதுக்கு மோட்ரு வாங்கிட்டு அப்புறோ மீனு ரெண்டு மீனு வாங்கிட்டு குடுங்க போட்டொன்னே அவகிட்ட வலய கேளுங்க
ம் அது இக்குது அந்த வல இருக்கு மீன் எடுக்குற வலல்லா இருக்குது அப்ப கூட அது ஜம்ப் ஆகுதுல்ல அந்த ப்பொபே எங்க அம்மாதா அது மாத்துறதே எப்பயாச்சு எங்க அக்கா வந்தா மாத்துவாங்க
அது இல்ல ஈஸிதா ஒன்னுல்ல அது நீங்க மீனு போடும்போது மீன் மில் மேல எழுக்கும்போது இப்ப நீங்க கை வெச்சிருனு மேல அப்ப எதுமே எகுறாது அது அதுக்குள்ள தா இருக்கு அந்த மாரி பண்ணாதா மீனு கீழயு விழாது அதுலு அ துக்குள்ளதா இருக்கு
ம்
அதா தொட்டினா எந் எந்த மாதிரி இருக்கு அந்த ரவுண்டு மாதி
இல்ல ரவுண்ட் இல்ல கட்டமா ஆமா எங்க அக்கா குடுத்தாங்க அது எங்க எங்க அக்கா வீட்லந்து எ ச்சி
ஆ
எங்க அக்கா குடுத்தாங்க எனக்கொன்னு அது மொதல் செ குட்டில வல அதுக்கப்பறோ பெயா வாங்கிட்டு வந்து சொன்னாங்க
ம்
எங்க அங் எங்க அங்கள் வந்து து மீன் தொட்டியெலா செய்வாங்க வீட்லயே அவுங்க ஆமா அவுங்க அந்த வேலதா செஞ்சுட்டுருந்தாங்க அவுங்க வீட்ல நெறைய இருக்குது அவுங்க ஒன்னு செஞ்சு தரேன் சொல்லியிருக்குறாங்க
ஆ கேளுங்க கொஞ்ச பெருசா பண்ணி தாங்க பெரிய மீனு மாரி வளக்கணு
ச்சுனா எங்க போய் விட்னு
மசூதில எங்கனாச்சு அவுஸ் இருந்தா வுட்ருங்க அப்டே
ம் அங்கெப்பொய் அவுங்க என்ன பண்ணுவாங்க அது
அது அங்கெயே இருக்கு அவ அதோட பெருசாச்சுனா அவுங்க போய் கடல்லவுட் உட்ருவாங்க
கடல்ல போய் உட்டுடுவாங்களா இங்கெந்து எப்பிடி எடுத்துட் போவாங்க
அவுங்க எப்படியன்னாச்சு எடுத்துட்டுபோவாங்க
இல்ல தண்ணில தான அது இருக்கு அது இவ்ளோ பெரிய தண்ணி பெரிய தொட்டில வச்சுட்டு போவாங்களா அப்புடி கேக்குறே
தெர்ல எதுனாச்சி கவர்ல அந்த மாரி பேக் பண்ணிட்டு போயிருவாங்க
ஏ
ன்னா ஏரி குளோ இந்த மாதிரி
ஆ அப்டிதா போடுவான் நெனைக்ரே
அங்க போயு விட்ருவாங்க உ கடல் இல்ல ஹவுஸ் ஹவுஸ்ல விட்டா விட்டாலே போது அவங்க இல்லல்ல ஒருத்தே ஒருத்தே உடுவாங்க அந்த மாதிரி கடல்ல இல்லன்னா ஹவுஸ்ல விடுவாங்க இல்லன்னா ஏரில து விட்டுருவாங்க ஏரில நெறையா மீன் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி என்ன கெணரு இருக்கா உங்க வீட்டுல
இல்லயே
கெனர்ல வேனா பெரிய பெருசா னா நீங்களே கிணறுல போட்ருங்க
ஆமா இல்லயே அதெல்லா இங்க இந்த சைடு இல்ல
எங்க இருக்கீங்க கரக்ட் நீங்க வந்து
உ
கட நீங்க போங்க கடைக்கு போங்க இந்த மாரி தொட்டி வேணு நா வழக்கணு சொல்லிட்டு உங்க மாமா கிட்ட சொல் ன்னா உங்க தருவாங்க தொட்டி செஞ்சு அதோட மூடியு பாத்து செஞ்சு குடு புடுக்கேஸ் சொல்லுங்க அதுவு குடுத்துருவாங்க போய் நீ நீங்க கடையில போய் ரென்டு
அது மோட்டார் வச்சதா வாழுமா
ஆமா ஆ நிறையா மீன் வந்து மோட்டருண்டாதா இருக்கு
உ உ
அது இருந்தா உ கொஞ்சோ நல்லா இருக்கு ஏனா அவங்க கும்மிச்சு உட்றதுக்கு அது மோட்டர் இல்லாததா உட முடியு நீங்க வச்சிருக்க மீன் வந்து ஸ்பைடர்ன்னு சொல்லுவாங்க சண்ட போடுவா அந்த மீனு
பொப்படியியா
இந்த மீனுக்கு வந்து
ம்
மோட்டர் எல்லா தேவ இல
ம் அப்படித்தா சொன்னாங்க அந்த கடையில ம் ஆனா அது நா வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாரிதா இருக்குது இப்ப கூட பெருசா ஆகலை மூணு மா மூணு மாச ஆயிட்டு இருக்கணு வாங்கி ம்
வேற ஒரு ஃபுட்டு வாங்கணு
அது ஃபுட்டு கூட நிறைய போடக்க கூடாதாமே
ஆமா காலைல ஒரு வாட்டி நட் ஒருராட்டி தா போட்னு
அது ஒரு அஞ்சு ஆறு தா போ
ஆமா அதிகமா போட்டா அது சாப்
ஆமா ஒரு நாள் நீங்க அப்பா அப்படிதா பண்டாரு நா வெளியே போயிருந்தே போன் பண்ணி சொன்னே அவங்களுக்கு தெரியல நா அஞ்சுக்கு அஞ்சு மட்டும் போனே சொன்னா கைப்பிடி அஞ்சு போட்டாங்க அவங்க அப்படி வந்து பா்த்தா மீனே தெரியலக்கா தண்ணியே ஏதோ ஆயிட்டக்குது நா அழுதிட்டுக்கண்டே இல்ல சா நிறைய போட்டாரு எங்க அப்பா அதுக்கு சாப்பாடு மீன தெரியல போய்க்கின்னா அச் ஓரத்துல போய் உகாந்துச்சு அப்புறமா சீக்கிரமா எங்க அம்மா க சொல்லி எங்க அப்பாவ நிறைய திட்டி ந அழுது அப்புறமா சரி பண்ணாங்க
வேற எதனாச்சு வழக்குறீங்களா வீட்ல
இல்ல இல்ல அது மட்டும்தா எனக்கு பயம் எது பாத்தாலு அது மேல வந்து எரிச்சின்னா பயம் அது கோழி கூட வரப்பாங்க சின்ன சின்னதா இருக் இருக்குபோ தா அது பெருசா ஆயிச்சுன்னா பயோ
உங்களுக்கு எது எ எ உங்களுக்கு என்னா தா பிடிக்கு
எனக்கு எல்லா புடிக்கு அது தூரத்துலயிருந்தா
அதா நீங்க ஒரு கிளிய வாங்கி வீட்ல வச்சிரு வச்சிப்போங்க அது ஏன்னா அது வெளிய வராது
ஆமா ம் எனக்கு புறா கூட புடிக்கு ஆனா அது அதுவும தூரத்துலந்து பாக்கணு அது மாதிரி
ஏன்னா நானு எ புறா வளத் த் இருக்கே அது குட்டி வர வச்சிருக்கே அப்புறமா எல்லாமே பூன வந்து சாப்ட்டு போயிச்சி ஓன்னே ரெண்டு அது சொன்னாலே எ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டே இல்ல இல்ல நம்ம வீட்டு பூனைல்லா சாப்படாது த வேறே ஒரோடு பூனை இருப்பதுங்களா அது சாப்பிட்டிச்சி அதனால போய் பிரெண்டு கிட்ட சொல்ட்டே இருக் போய் குடுத்துரு யாருக்கிட்டனாச்சி குடுத்து காசு வாங்கிட்டு வந்துரு ஏன்னா அப்புறோ பூன ஆமா விக்கறாங்க ம் அப்புறமா பேய் ஏ ஃப்ரெண்டு பேய் ரென்ட் கிட்ட குடுத்துட்டா ஏன்னா அப்பப்ப பூன சாப்பிடுச்சின்னா ஒரு மாரியா இருக்கா அதனால ஆவமாட்டே சேரி அது ஆன போய் குடுத் த்துரு அங்க என்னாச்சு அவங்ககிட்டனாச்சி நெறைய புறா இருக்கு நம்ள்கிட்ட கம்மியா தான இருக்கு சரி அங்க போய் குடுத்துட்டான் என ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல் எல்லாமே வளப்பேன் அது அ அந்த வெல வளக்க கூடாது இது வளக் கூடாது அப்படிலாம் சொல்லமாட்ட எது வந்தாலும் வாங்கி வச்சு வளத்துட்டு அப்புமா
நீங்க என்னன்ன வளிச்சிருக்கு வ வளத்திருக்கிறீங்க
மீன வளத்துருக்கேன் பூனை கோழி அப்பமா வான் கோழி சொல்லுவாங்க அது வளத்துருக்கேன்
ஆஹ
அப்பறமா நாய் வந்திருக்கேன் நாய் ரெண்டு நாள் வச்சேன் வீட்
நாள்வளக்க கூடாது இல்ல இல்ல வளக்க கூடாது நாய்
சொல்லுவாங்க தூரத்துல்லா வளக்கனும் கிட்ட இது இது பண்ணக்கூடாது சரி அதுவும் வளத்தேன் ரெண்டு நாள் தான் வச்சேன்
ம் ம் முயல் கூடவா ம் முயல என்ன பண்ணீங்க
முயலோ ப வ ரெண்டு நாள்ல வச்சோம் அப்பறமா அது உச்சா பெயும்போது வாசன வருது சொல்ட்டு கொடுத்தாங்க அ அவுங்க பையன் வந்து அளுவுனா நா சரி அவ அவர்கிட்ட போய் குடுத்துட்டோம் ஏன் அங்க வீட்ல இருந்து எதுக்கே ஒருத்தரு வரனும் பையன் வேற அழுவறான் சொல்ட்டு சரி வேண்டா சொல்ட்டு குடுத்துட்டோம் இப்போதிக்கு நீங்க மீனு தா வளக்கிறீங்க
செரிங்க நம்மளுக்கு கொடுத்த நேரம் முடிந்து விட்டது மீண்டும் சந்திக்கலாம்
சரி தேங்க்யூ ப்ரோ
ம் சரி